ப்ரோ ஓக்கே வா
ஆ ஆ இப்போ வந்துரும்
ஆ செரி
ம்
இல்ல இங்யு மழ வர மாரிதாருக்கு மா ஒரு மாரி இருட்டிட்டுதா இருக்கு
செர் செர்
ஹலோ
ஆ சொல்லு ப்ரோ
அஹா இல்ல இங்யு மழ வர்ர மாரிதாயிருக்கு ரொம்ப இருட்டிடு ஒரு மாரி மேல் இது பண்ணிட்டுதா இருக்கு அங்க மழ விட்டு
ஹாய் இப்பதா வெட்டிச்சி ஆ அது இல்ல இல்ல இப்ப தா அங்க கொஞ்சோ போ நடந்ததுன்ன
ஆ ஆ ஓகே ஓகே அப்றோ எப்போ ப்ரோ நீங்க ஷிப்டுக் கிளம்புவீங்க வேலக்கி
இங்க ஒஹோம் தனா வீட்ல இருந்தே தா ஒ லவன் தர்ட் லவனோ கிளக்கு ஷிஃப்ட்டு
லவனோ கிளாக் லாகின் பண்ணிட்டு எப் போ முடியு
அபி ஈவினிங் ஒரு சவன் ப்ரோ
ஆ ஓகே ஓகே வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க ப்ரோ
டீ எல்லா முடிஞ்சா
ஆ அதெல்லா முடிஞ்சுச்சி நாங்க சாப் லம் வந்து மேல மெத்த மேல உக்காஜ்சிட்ருக்க கீழ ஒரே சவுண்டாருக் ஓன் டிவி ஃபோன் அதனால மேல வன்
ஆமா ஆமா உங்க பிரதர் வர்னு டூ அவுரு தனியா அங்க இருக்கார்
ஆ அவரு வந்து சென்னைல இருக்காரு அதனால பெருசா ஆ உங்க வீட்ல எல்லாரும் எப்டிரு காங்க நீ
ஆ நல்லாருக்காங்க ப்ரோ
ஆ சே ஆ ஓகே
என்ன பேசிட்டு இருந்தோ மறந்துட்டே அது வேற ஆமா காலேஜ் பத்தி பேசட்டுருந்தோ ஆமா மா ஆமா காலேஜ் சோ இப்போ இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க இப்ப அடுத்தது என்ன பண்றதா ஐடியா
இப்போ வந்து மெடிக்கல் கோடிங் பண்ணிட்ருக்கே ப்றோ நானு இந்த ஒரு டூ டூ வீக்ஸ் ஆச்சு கிளாஸ் ஸ்ட ஸ்டார்ட் பண்ணி அது இப்போ படிச்சுட்டு இருக்கே அ அது முடிச்சுட்டு இப்ப ஆமா ஆமா மெடிக்கல் கோடிங் வந்து படிச்சட்டு இருக்கே இப்போ
ஓகே ஓகே அது முடிச்சட்டு எப்டி ஒன் இயர் இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸா எத்தன ஒன் இயர் கோர்ஸ்சா இது
இல்ல இது வந்து ரெண்டு மாச கோர்ஸ் தா நம்ம இது முடிச்சுட்டு வந்து ஐ டி கம்பெனிக்கு வேலைக்கு போற மாரி இருக்கு இதுல.
ஓகே இந்த மெடிக்கல் ஃபீல்டுல வராதா லைனு
மெடிக்கல் ஃபீல்டு தா பட் ஆனா வந்து இது இன்சூரன்ஸ் இப்போ வெளிநாட்டுலலா வந்து எல்லாருக்கு இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி அத இல்ங்களா நம்ம நாட்டில அந்த மாரி கடையாது அவங்களுக்கு வந்து டேட் டு டே லைஃப்ல வந்து எத்தன அவங்க போறத்த ரிப்போர்ட்டா நம்ளுக்கு வந்து தர மாரி தருவாங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு டிசீஸ் அல்லது அவங்க நோய கோடா கன்வெர்ட் பண்ணி தரணு அந்த மாரி வேல
ஓகே ஓகே
நம்ப கோடா கன்வெர்ட் பண்ணி என்ட்ர் பண்ணோனா அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க அவங்க வாங்கிப்பாங்க டாக்டர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க அந்த மாரி
ஃப்ரீலான்சி்ங் மாரியா நீங்க கம்பெனி மூல்யமா பண்ண போறீங்களா இல்ல
இல்ல இல்ல நம்மளா ஃப்ரீலான்சிங் மூலியமாலா பண்ண முடியாது இதுக்கு ஒன்லி கம்பெனி பேஸ் தா
பண்ண முடியு தனியா பண்ண முடியாது ஏனா இதுலவந்து சேஃப்டி ரிஸ்க்யெல்லா இருக்கனால கொஞ்சோ
ஆமாமா இதுல வந்து ஒரு ஒரு ஒரு வா வார்த்தையு முக்கியோ ஒரு ஒரு அ நோயு முக்கியோ ஒரு ஒரு வார்த்தையு முக்கியோ அத வந்து நம்ம கரெக்ட் டா பாத்து பாத்து பண்ணனு அதனால வந்து கம்பெனி பேஸ் மூலயமா போனா தா கரெட் டா இருக்கு நம்ம ஃப்ரீலான்ஸிங்லா பண்ண முடியாது
இல்ல ஒர்க் என்ன மாரி இருக்குன்னு கேக்குறே ஐ மீன் மெடிக்கல் கோடிங் இந்த கோட் பண்ணி குடுக்கனுன்னா எக்சாம்பிளுக்கு சொல்லுங்க ஆமா எப்படி ஒர்க் ஆகு நீங்கந்த ஒர்க்கு எப்படி பண்ணுவீங்க
ஆ இப்போ வந்து நா தா வந்து நோயாளினா நா வந்து எனக்கு வந்து இங்க காலில் அடிபருக்கு நா வந்து இப்போ டாக்டர பார்க்க போறே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு பஸ்ட் என பாபாங்க அந்த காயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாபாங்க அத நல்லா டீப்பா அனலைசிஸ் பண்ணிட்டு நா எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அத வந்து அவங்க மெடிக்கல் ரெக்கார்ட ரெகார்ட் பண்ணி இந்த மாதிரி டிரஸ்டேட் ஆன கம்பெனிக்கு அவங்க சென் பண்ணிடுவாங்க ஆமா நாங்க மெடிக்கல் கோடர்ஸ் என பண்ணணும்னா அதே நல்லா கரெக்டா பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு புக்கு மாரி இருக்கும்ப எங்களுக்கு எல்லா டிசீஸ்க்கான கோடும் வந்து ஒரு ஒரு புக்ல இருந்து எடுக்கணு ஒரு மூணு புக் அந்த மாரி இருக்கு அந்த ஒரு ஒரு புக்லேருந்து அந்த கோடு எடுத்து நம்ம என்ட்ர் பண்ணோன்னா வில்லிங்கிங் டீம் வந்து அத மறுபடியு பார்த்துப்பாங்க அது மாரி
ஐ மீன் கோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க ஐ மீன் எதுக்குயூஸ் ஏன்னா ரெகுலரா வாரத்துக்கு நம்ம பண்ணி மெடிக்கல் செக்அப் போறோ அது ஆகுதுன்னா அவங்களாவே நம்ம ஒரு பிரஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அந்த எதுவுமே எல்லாமே ஆன்லைன்ல இப்போ எல்லாமே இதாயிடுது இல்லையா பட் ஆனா இது எதுக்கு இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்றாங்க
இத வந்து எதுக்காக பண்றாங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ட்ரா யூசஸ் தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது வேலை பண்றாங்க வேற ஒண்ணு இல்ல
பட் நம்ம இப்பவு பண்றோ இல்லையா இப்ப கூட ஏதாவது ஒரு ஆ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியு அப்ளை பண்றாங்க சில பேரு இல்லையா
அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுது வேற அவங்கது வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன இது மெடிக்கல் ஷாப் எதுவாக இருந்தாலு அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகிற மாரி ஃபுல்லா
ஓகே இது வந்து நம்ம நம்ம பண்றது வந்து பெரி ஆ சர்ஜரியோ இல ஆக்சிடெட் முடிச்சதா கிளைம் பண்ண முடியு
ஆமா அவங்க வந்து புல்லாவே எல்லாமே ஒரு சின்ன சின்ன டேப்லெட் மாத் மாத்திர மருந்து வாங்கினா கூட அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கிற மாரி அந்த மாரி இருக்கு
இப்ப கோடர்னா எப்படி ஆ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ இல்ல அதுக்கு மெடிக்கல் தனியா அந்த பாத்து அடிகிற மாரி
இல்ல இல்ல நம்ம பார்த்து டைப் பண்ற மாரி தா பாத்து பாத்து டைப் பண்ற மாரி தா ஒரு த்ரீ டே மூணு நம்பர் உள்ளந்து ஒரு ஆ ஏழு நம்பருக்குள்ள இருக்கு ஒரு புக்ல ஒரு புக்ல வந்து மூணு நம்பர் இருக்கு ஒரு புக்ல அஞ்சு நம்பர் இருக்கு அந்த மாரி ஒரு ஒரு இதுவு
இப்ப என்னப்ப ஃப்ரோகிரமிங் லாங்வேஜு இது அப்புன டோட்டலாவெ டிப்ரண்ட்டு இல்லயா
ஆமா டோட்டலா டிஃப்ரெண்ட் டு இப்ப வந்து எனக்கு எதனா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது சர்ஜரி நடக்குதுனா அதுக்கு வந்து சி பி டி அப்டின்ற கோடு ப்ரொஸிஜர் கோட்லந்து நா வந்து கோட் எடுத்து அதுல என்டர் பண்ணனு எனக்கு வந்து நார்மல் டிசீஸ் ஃபீவர் இல்ல நா‌ வந்து
குறிப்பிட்ட ஐ டி ன்றத மட்டு நம்ம மென்ஷன் பண்றோ
ஆமா ஆமா அந்த ய ஒரு ஒரு பார்ட்டுமே இப்ப நம்ப ஒ டம்புல வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன எடத்துலயு வந்து எல்லா எடத் அது மாரி அவுங்க டீட்டய்லா வந்து அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருக்கு நம்ப அத பாத்து பாத்து தெளிவா படுச்சுட்டு அதுக்கான கோ ட வந்து நம்ம புக்ல சர்ச் பண்ணி எடு
தா ஆல்ரெடி கோடர்ஸ் வந்து அதுக்கான ல லைன்ஸ் போட்டு வச்சிருபாங்க அதுக்கான ஸ்பெசிபயந்த ஒரு போல்டர் மாரிதா வச்சு கோங்க அந்த ஃபோல்டர் மட்டு நம்ம மென்ஷன் பண் ன்றமாரி மத்தபடி அந்த ஃபோல்டர் ஆட்டோமெட்டிகா ஆக்ஸஸ் பண்ணிப்பா
ஆமா ஆமா அதே மாரிதா அதே மாரிதா அந்த ஃபோல்டர் வந்து ஆக்சஸ அவுங்க இது பண்ணிப்பாங்க நம்ம ஓன்லி அந்த பேஷண்ட் ரெக்கார்ட மெடிக்கல் ரெக்கார்ட பாத்துட்டு கோட மட்டு எடுத்து கரெக்டா என்ட்ரு பண்ணொனா அதுக்கப்புறொ ப்ராசஸ்லா மத்தவுங்க பாத்துப்பாங்க
இப் இப்ப நீங்க பண்ணி முடுச்டீங்க அவுங்க அத ஆக்ஸ ஸ் பண்டாங்கனா அதுக்கப்றொ இது எப்டி பின்னாடி அவுங்க யூஸ் பண்ணிப்பாங்க
அ ஆமா இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம வந்து பில்லிங் டீம் ந எ நாங்க முடுச்சரு பில்லிங் டீம் போயிடு பில்லிங் டீம்கிட்டந்து இன்சூரன்ஸ் கம்பனிக்கு போயிடு இன்சூரன்ஸ் கம்பனிகிட்டந்து அ அமௌண்ட் டு வந்து டாக்ட்ர்க்கு போய்னு அந்த மாரி
ஓ செர் செர் செரி
கிட்டந்து யாரு மே காசு வாங்காத மாரி இன்சூரன்ஸ் வந்து அப்டி பண்ணிப்பாங்க ப்ரொவைடரு இங்கிட்ட இருந்து வாங்கற மாரி ஆமா இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடுவாங்க ஆமா நம்ம தா வந்து அவங்களுக்கு கொடுத்துடுரன்ல இ ஆ இவ்ளோ இந் தே இந்த நோய்க்காக வந்திருக்காங்க இந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆ நீங்க வந்து பில்டிங் டீம் வந்து அதுக்கான அமௌண்ட் போட்டு குடுத்துருவாங்க அவங்க ஒரு வாட்டி ச அ ஒரு இதுவா பாாரத்துட்டு அப்புற வந்து அவங்களுக்கு ஃபண்ட ரிலீஸ் பண்ணிருவாங்க அந்த மாரி
ஓகே ஓகே எவ்ளோ ஆ போய் அதுக்காக ஒரு உத கிரேட் பண்ணி
புரியல
இல்ல எவ்வளவு நுணுக்கமா இந்த ஒரு விஷயத்த அதுக்காக பண்ணி அதுக்கான வே
ஆ ஆமா ஆமா இது
அ ஒர்க்க வந்து அதிக படுத் படுத்தி ஒரு பிசினஸ் குடுக்கிறது ஒரு பெரிய விஷய இல்லையா கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஆளுங்க இதுக்கு ஒர்க் கஸ்காமா
அதேதா ரொம்ப இதுவா இருக்கணு அந்த மாரி இது
சோ இப்பங்க அது அதுக்கு எப்படி இன்டர்வியூல எப்ப இருக்கும்ங்க வேலை
அ இன்டர்வியூ வந்து நம்ம ஆம் ஆ அனாடமி பத்தி ஃபுல்லா கேட்பாங்க அத பத்தி நம்ம டீட்டெயலா தெரிஞ்சிருக்கணு வேற ஒன்னு இல்ல மா மற்றத்தப்படி வேறவோன்னுல்ல அனாமி அனடி பத்தி புஃல்லா இந்த டிசீஸ்
இததா இத இதானே எல்லா எம் பிபிஎஸ் குட தீயர்லா நடத்துறது இல்லயா
ஆ அனாடமி வந்து எம்பிபிஎஸ்கு ஃபர்ஸ் இயர் அவங்க பைனல் இயர் முடிக் கும் போது சர்ஜரி பண்ற வரைக்கு வந்துருவாங்க சர்ஜரியு பண்ணுவாங்க பிராக்டிஸ்ல நம்ம அது மாரி இல்ல நம்ப ஒன்லி யா அப்படியே இந்த வீடியோ கேம் பாக்குற மாரி அத பார்த்துட்டு அதுக்கான கோடு எடுத்து என்ட்ரி பண்ற மாரி தா அது மாதிரி தா வரும்
அதுக்கெல்லா வந்து மந்த் சேலரி எல்லா எப்படி என் மாதிரி ஸ்டார்டிங்ல
சேலரி வந்து ஸ்டார்ட்டிங்ல இருபதாயிரம் தா ப்ரோ அது அதிகமாலா கிடையாது பேசிக் தான படிக்கிற பேசிக் மெடிக்கல் கோடிங்னால ஸ்டார்டிங் சேலரி அதுதா இதிலேயே அட்வான்ஸ் இருக்கு கிரிட்டிகள் மெடிகள்கோட்ர் இருக்கு நெறைய இரு அதெல்லா நம்ம படிச்சி முடிச்சோனா அதுக்கேத்த மான
ஐடியா இருக்கா அ ட்டில் போ பண்ற மாரி இப்ப லைகா எம் எம்பி முடிச்சிட்டு அது எபெம்பியே இது பன்றாங்க எம்பியே
ஆ ஆ இப்போ பிஎசி முடிச்சிருக்கே இப்போ இந்த இது மெடிக்கல் கோடிங் போட்டு போ போயிட்டு இருக்கு கிளாஸு நா வந்து இப்போ எம்பிஏ பண்ணுவே ஆன்லைன்ல எம்பிஏ போட்டுருவே இப்போ வேலையில ஜாயின் பண்ணறவன் அந்த மாரி வேல ஜாயின் பண்ணிட்டு அ அமா வேல ஜாயின் பண்ணிட்டு எம் பி ஏ அப்பிடியே சைட் பை சைட் படிப்பே இதுல வந்து அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் அப்புறோ ஒன்னு ரெண்டு
இப்போ இது ஒது ஆ ஒரு ஒன் பாயிண்ட் கிட்டணப கத்துக்க உன்ன மாரி ஆமா என்ன மாரி இருக்கணு இப்ப ஆல்ரெடி நாமள போ பயோடெக்னாலஜி ஏதோ ஒன்னு பண்ணிருக்கீங்க அதுக்கப்பும் மெடிக்கல் போடிங் டூ மன்த் த்து பண்ண போறீங்க அ க்குது இப்ப என் எம் எம் எஸ் சி எம்எஸ் பண்ணா அடுத்த ஒரு டூ இயர்ஸ்ல எல்லா பண்ணா கரெக்டா ஒர்க்காயி ஒர்க் பண்ணா சேலரி வருமா இதுல
ஆ ஓக் ஒண்ணா வந்து அதுக்கு எம்பிஏ ஒரு டிகிரி முடிக்கணு ஆ உன்னு வந்து இந்த மெடிக்கல் கோடிங் கோர்ஸ்லே வந்து ரெண்டு கோர்ஸ் முடிக்கணு அதுங்கள்ள எனக்கு வந்து இந்த நா இப்பய வேலைக்
இல்ல ஒரே ஸ்டார்டிங் எடுத்துன்னு சொல்லல ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே சொல்லல ஸார்டிங்ல வந்து இப்ப நீங்க சொன்னி நீங்க இல்லையா அப்போ அடுத்த எம்பிஏ பண்றேன்ன அது முடிச்சப்புறோ எவ்ளோ ஸ்டார்ட் ஆவு ஐ மீன் அந்த ஃபீல்டு அந்த எம்பிவோட டிகிரி வந்து எவ்ளோ வேல்யூவா இருக்ககுனு கேக்கறே
அது வேல்யூ தா ப்ரோ அதுக்கு சேல்ரி
சேரிகா இருங்க அ கட் பண்ணிட்டு இன்னொரு டைம் கால் பண்ணுங்க
ஆ ஓகே ஆ ஓகே
ஆ கால் பண்ணு லைன்ல இரு கட் பண்ணிட்டு கால் பண் சே